நல்லாருக்கேங்க நீங்க நல்லாருக்கீங்ளா
ம் நானு நல்லாருக்கேங்க சாப்பிட்டாச்சுங்ளா
ஆ சாப்ட்டேங்க நீங்க சாப்ட்டீங்ளா
ஆ இதுக்கப்றோந்தாங்க சாப்புட்ணூ காலையில காஃபி குடிக்கவே கொஞ்சோ பசிக்ல ஆனா செஞ்சுட்டே இதுக்கப்றோ சாப்புண்ணூங்க நீங்கென்ன பண்ணிட்ருக்கீங்க
நா கொஞ்சோ வேல பாத்துட்ருக்கேங்க இன்னு கொஞ்ச வேல முடில அத்னா வேல பாத்துட்ருக்கே
அப்டிங்ளா நா வந்து கடைக்கு வேற போணூங்க இங்க பஜாருக்கு அங்க கொஞ்சோ பொருட்கள்லா வாங்கணூ ஒரு ஃபங்க்ஷன் வருது அதனா ல நாங்க அங்க போணூங்க அங்க கொஞ்சொ கம்மி ரேட்டுக்கு நறைய பொருட்கள் வந்து கெடைக்கூ ஆ உங்க ஊருல பஜார்லா இருக்குதுங்ளா
ஆ இருக்குங்க எப்பிடி நாங்க ஒரு மந்த்லி ஒன்ஸாவ்து நாங்க அங்க போய்ட்டு ஏதாவ்து பொருட்கள் வாங்குவோ சோ நம்ம அங்க போனா தானே நம்ம ஊர் பக்கோலா இருக்குறது கொஞ்சோ கம்மியான ரேட்ல ப்ளஸ் வந்து து நமக்கு எல்லா விதமான பொருளுமே கெடைக்கூ சோ அத்னால நாங்களு பஜார்க்கெல்லா எல்லாமே வாங்குவோங்க நீங்க எ ன்னென்னல்லா வாங்குவீங்க பஜாருக் போனீங்கன்னா?
நாங்க வந்து இந்த பாத்தீங்னா கொஞ்சோ கேள்ஸ்க்கு தேவையான அந் த ஹேர்பேண்டு இந்தமாய் க்ளிப்பு இந்த விஷ்யங்கள்ல கம்பல்லு ஜிமிக்கி கம் மல் செயினு இந்த மாயி நறைய கெடைக்கூ ம் அது வந்து வாங் குவோ இப்ப பங்க்ஷன்னுனு வந் துச்ன்னா சில டைம் நம்ம ட்ரெடிஷ்னலா இருக்குமோது நம்ளுக்கு அந்த ஜௌரி முடியு தேவைப்படூ அதுவு மே அங்க வந்து கெடைக்கூ ஆ நம்ம அந் ஏ வெறு ட்ரெடிஷ்னல் மட்டு கெடையாது வேற எதோ ஒரு ட்ரெஸ்ஸு போட்றோ அதுக்கு மேட்சிங்கா நம்ளு கு செட்டா வந்து கம்பல் வளையல் செயினு இதெல்லா வேணுனா நம்ம பஜார்ல போனா நறைய கல் கலெக்ஷன் இருக்கவே நம்ம அங்க போய் நம்ம வாங்கிக்கலாம். நாங்க வந்து கடவீதி சொல்லுவோ. அங்க வந்து பாத்தீங்னா நெறையா இருக்கு அங்க ட்ரெஸ்ஸுமே வந்து ஒரு எல்லா ரேஞ்சிலுமே இருக்கு நம்மளுக் கு வந்து பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியா வாங்னுனா அந்த ரேஞ்சிலுமே இருக்கு‌. இல்ல நம்ம நெறையா காஸ் குடுத்து வாங்குனா அந்த மாய்யு இருக்கு. நீங்க உங்க ஊரு கடவீதி எங்கங்க இருக்கு? கு
எங்க ஊர் கடவீதி பாத்தீங்கன்னா பக்கந்தாங்க. அ நம்ம பஸ் ஸ்டாண்ட்லருந்து கொஞ்சோ பக் கத்திலே இருக்குங்க. நாங்கல்லா அங்க போனம்னா அதிகமா எங்களுக்கு அந்த கேஜெட்ஸ் எல்லா வந் து பாத்தீங்கன்னா கொஞ்சோ நல்லாவே கெடைக்குங்க. சோ ஒரு நே ஒரு சில விஷ்யங்கள் வந்துருக் கு. ஹார்டுவேர்ஸ் எதுமே வந்து பக்கத்துலருக்க சின்ன சின்ன கடைங்கள்ல கெடைக்காது. சோ அது மார்ருக்கறதுக்கெல்லா அங்க போய் வாங்குவோ. ப்ளஸ் வந்து அங்க போனா எல்லா வெரைட்டியுமே வெச்சிருப்பாங்க. சோ அது ரொம்ப ரேட் கம்மியாவு இருக்கு நம்ம கொஞ்சோ அடிச்சு பேசி வாங்க முடியு. சோ அவுங்களு செரி ஓகே அப்டின் சொல்லிட்டு கொஞ்சோ கம்மி ரேட்டுக்கு குடு ப்பாங்க. ஆனா நமக்கு வீட்டு பக்கத்துலருக்க கடைங்களெல்லா அப்டி தரமாட்டாங்க இல்லீங்ளா நாங்க அத்னால் நாங்க போவோ. அப்ற நறையா ட்ரஸ் எடுக்கறதுதுக்கு அங்க தா போவோங்க. இப்பெல்லா எங்கீங்க நம்ம ஆன்லைன்ல எடுக்கறதெல் லா வந்து சீக்கிரமா நம்ப முடியில. அது அதிகமா ஃபேட் ஆகுது‌ அந்த மாரி நம்ம ஒரு க்வாலிட்டியா ஓகே இந்த கடைக் போனா ஒரு க்வாலிட்டியா கெடைக்கு நம்ம குடுக்கற அமௌண்ட்டு க்கு வொர்த்தான அ ட்ரஸ் எல்லா கெடைக்கு அப்டின் சொல்லி நம்ம பாக்க முடியலீங்க. ஆனா பஜார்ல ஒரு சில கடைங் ங்க நாங்க ரெகுலரா எடுக்கறதுனால தெரியு. செரி இங்க எடுத்தா க்வாலிட்டியு நல்லா இருக்கு, அவ்ளோ சீக் கிராமா வந்து வெளுத்து போகாது அப் டிங்கற மார்ருக்கு. ரேட்டுமே நம்ம கொஞ்சோ அவுங்க கம்மி பண்ணி குடுப்பாங்கங்க. சோ நம்ம இப்ப இந்த மாரி வேற மத்த கடைங்களுக்குல்லா போம்போது அ கொஞ்சோ ஹைஃபையான கடைங்களுக்குல்லா போம்போது அவுங்க க்வா அது எப்டி க்வாலிட்டியு வந்து அ நல்லா இருக்குமா எனக்கு தெரிலீங்க. சோ ப்ளஸ் வந்து ரேட் டு அவுங்க ஃபிக்ஸுடு ரேட்டா தா வச்சு சேல் பண்றாங்க. சோ அந்த மாரி இருக்குங்க. சோ அந்த மார் ரெண்டு விஷ்யோ வாங்கறத்துக்கு போவோ. அப்பறோ சும்மா சுத்தி பாக்க போவோங்க. போவோ எதாவ்து கடைங்கள் ரோட் ல அப்டியே நடந்து போனாவே அது ஒரு நல்லா மகி்ழ்ச்சியாருக்கு. எதா வாங்கி சாப்பிட்டு அப்டியே சும்மா சுத்தி பாத்துட்டு எது வாங்காட்டி கூட அங்க சும்மா போய் சுத்திட்டு வரனு அப்டிங்கறதுனால போவோங்க. போய்ட்டு நல்லாருக்கு. நீங்க இந்த மாரி போய்ருக்கீங்ளா?
பொதுவா வந்து வெளிய போகும் போது நம்மோ இந்த ஃபங்க்ஷன் டைம்ல தா மோதுவ் பொதுவாவே நாங்க போற மாயி இருக்கு. அ ஏன்னா அப்பதா நம்ம எதுனா வாங்கற மாயி இருக்கு இல்ல நம் நம்ம வீட்ல எதோ ஃபங்க்ஷன் அந்த மாய் இருந்தாலுமே போவோ‌. அ பிற அ பிறந்த நாளு இல்லன்னா வந்து அ வேற யாருக்குன்னா பிறந்த நாளு எதனா வாங்கி குடுக்கனு அப்டின்னா வந்து நாங்க வந்து போ கடவீதிக்கு வந்து போவோ. ம் ட்ரஸ்ஸுமே பாத்தீங்னா ரொம்ப க்ராண்டா இருக்க ட்ரெஸ் எல்லா கொஞ்சோ க பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாவே தருவாங்க. அ நம்ம பெரிய பெரிய கடைங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா ரேட் வந் து அந்தளவு ர ம் ரெண்டு மடங்கு அதிகமாருக்கு. ஆனா இங்க பாத் தீங்னா கொஞ்சோ அ கு ப்ரைஸ்லா வந்து ரீசனபிளா இருக் கவே நம்ம ஈஸியா வந்து நம்ம வந்து வாங்கிக்கலா அ நா வ ந்து ஒரு வாட்டி பாத்தீங்கனா திருச்சில வந்து ஒரு ம் கடவீதிக்கு போயிருந்தாங்க அது வந்து ரொம்பவே நல்லா இருந்தது அ கோயிலுக்காக நாங்க வந்து அங்க போயிர்ந்தோ சுற்றுலா அப்ப வந்து கீழ வந்து பாத்தீங்கனா இந்த மலக்கோட்டைனு ஒரு கோயிலிருக்கு கீழ நெறைய தெரு தெருவா நெறைய கடைவீதி மாய் இருந்ததுங்க அங்க வந்து நா பாத்தீங்ன்னா கண்ணாடி வளையல்லா நெறைய வித்துட்டு இருந்தாங்க எனக்கு ரொம்ப புடிச்சிருந்தது கண்ணா கண்ணாடி வளையல் வாங்குனே அதுக் கப்றோ இந்த குட்டி குட்டியா சாமி இ இதெல்லா வந்து அழகா பண்ணி வெச்சிருந்தாங்க அதுமே நா வந்து வாங்குனே ஆ கொஞ்ச தூரோ போனீங்ன்னா நெறைய இந்த சாப்பிட்ற ஐட்டம்மே வந்து இந்த தெப்ப குளம்னு சொல்வாங்க அத சுத்தி வந்து நெறைய இந்த சாப்பிட்ற ஐட்டம்லா வித்துட்டுருந்தாங்க மாங்கா, அதுக்கப் றோ சப்போட்டா, கொய்யாக்கா, அ பைனாப்பிளு, அதுக்கப்றோ இந்த ஜிகிரு தண்டா கடயெல்லா நெறைய பாத்தே நம்மளுக் எதனா பசிச்சிச்னாலு அத சாப்புட்டு நம்ம அடுத்தடுத்து கடைங்களுக்கு போலா அந்த மாரி ந ம் நெறைய வந்து ட்ரஸ்ஸுலந்து எல்லா விஷயங்களு அங்கியே ஒரே எடத்துல கெடைக்கவே நம்மளுக்கு வந்து ஈஸியா சுலபமா நம்ம எல்லாத்தையு வாங்கிட்டு போயிட முடியிது பூக்களும் பாத்தீங்ன்னா நெறைய வித்துட்டு இருந்தாங்க ம் சொல்லணுன்னா நெறையோ அ வந்து இந்த பழங்கள் காய்கள் எல்லாமே நம்மளுக்கு அங்கயவே கெடைக் குங்க
ஆமாங்க செரியா சொன்னீங்க நானு ஆக்சுவலி இதுக்கு போனேங்க அ நா தீபாவளி சமயத்தில அங்கே போவங்க அங்க போயிட்டு அங்க பட்டாசுலா வாங்குவோ சோ அங்கே நெறிய கடைங்க போட்ருப்பாங்க அ நெறைய வெரைட்டி வெரைட்டியா பட்டாஸ்ருக்கு நம்ம வீட்டு பக்கத்துல இருக்கிறதுலா அந்த அளவுக்கு பட்டாஸ் கெடைக்காது இல்லிங்ளா சோ தீபாவளி சமயத்துல முக்கியமா நாங்க அங்க போய் தா பட்டாசு எப்பயுமே பர்ச்சேஸ் பண்ணுவோ கொஞ்சோ ரேட்டு கம்மியாருக்கு ப்ளஸ் வந்து எல்லா விதமான வெடிகளுமே அங்கே வெச்சி வித்துட்டு்ருப்பாங்க சோ நமக்கு நெறிய கடைங்கருக்கு ஒவ்வொரு கடையிலயு தேடி போயி வாங்கி அது வந்து அத பத்திப் பேச நம்ம சின்ன வயசு ஞாபகத்துக்கே கூட்டிட்டு போயிருங்க சோ சின்ன வயசுலெல்லா அங்க போயிட்டு எல்லாமே இதுல ஒருட் டப்பா அல ஒரு டப்பா அப்டிங்கிற மாதிரி எடுத்து போட்டு வருவோ சோ அந்த எடோ அந்த அந்த ஒரு நேரத்தில நடக்குற ஒரு ஷாப்பிங் வந்து ஒரு மகிழ்ச்சிகரமான ஷாப்பிங்கே சோ அந்த மாரி இருக்க சமயத்துல போவோங்க அப்புறோ நீங்க சொல்ற மாரி திருவிழா சமயத்துலயு போவோ சோ திருவிழா சமயத்துலயு பாத்தீங்கன்னா நெறிய கடைங்க போட்ருப்பாங்க அந்த ரோட்டோரமா கடைங்க போட்ருக்குறதுலந்து அந்த அ கடையா வெச்சி நடத்துறதுலந்து எல்லாத்துலயு ஒரு விதவிதமான விளையாட்டு பொருள் களாருக்கட்டு‌ அ சாப்பற்ற ஐட்டமாகருக்கட்டு ட்ரெஸ்ஸாகருக்கட்டு எல்லாமே வந்து கொஞ்சோ நல்லாவே கெடைக்குங்க புது புது விதமாவுருக்குங்க அதுக்கப்புறோ இது பண்டிக புத்தாண்டு நைட்டு வந்து பாத்தீங்கன்னா அ அ அ க அங்க ரொம்பவே சிறப்பாருக்கு ஸோ பட்டாசு வெடிச்சிட்ருப்பாங்க பிளஸ் வந்து அங்க நடக்குற ஆளுங்களா ளாருக்கட்டு அங்கு புது விதமானக் கடைகளு போட்ருப்பாங்க அந்த சாப்பாட்டு கடைங்க போட்ருப்பாங்க சோ அங்க மாரி இருக்குறதுல வந்து அந் து வருஷத்துல அந்த அன்னைக்கு மட்டுந்தா போட்ருப்பாங்க அது வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஃபேமஸாருக்கு சூப்பராருக்கு சோ அந்த மக்கள் வந்து என்னன்னா அந்த வருஷ அவங்களுக்கு தெரியு அந்த நாள் மட்டு்ந்தா அந்த ஒரு விஷயோ கெடைக்கு மேபி பிரியாணியாருக்கலா அந்த மாரி ஒரு சில விஷயங்கள் வந்து ஒரு குறிப்பிட்ட பண்டிக காலத்துல மட்டுந்தா கெடைக்குங்களா சோ அதுக் காகவே வந்து பஜாருக்கு போணோ சுத்தி பாக்கணும் அப்டிங்கற மாரிருக்குங்க இப்ப நாங்க கரண்டா வந்து என்னன்னா நா சிட்டிக்கு மூவ் ஆயிட்டோ சோ எங்க சொந்த ஊர் ல இல்ல அதனால வந்து என்னன்ன அந்த மாரி விஷயங்கள்ளா மிஸ் பண்ற மாரி ஒரு பீல் குடுக்குதுங்க சோ இங்க வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து ஒர்க் ரொட்டீன் டேரெக்ட்டா ஒர்க்கு ஒர்க் கு வீடு ஒர்க்கு வீடு அதே மாரி ஒரு ஃப் ரொட்டின் ஃபாலோ பண்ற மாரி ஒரு இதுக் போகுதுங்க சோ எப்பப்பல்லா லீவ் கெடைக்குதோ அப்பல்லா ஊருக்கு போயிட்டு அந்தமாரி விஷயங்கள வந்து என்ஜாய் பன்ட்டு வர மாரி இருக்குங்க சோ முன்கட்டி இருந்த அளவுக்கு இல்லிங்க இப் போ வந்து வீட்ல இருக்குற மாரி இருக்கறனால கொஞ்சோ அந்த எடத்துல மிஸ் பண்ற மாரி இருக்குங்க நீங்க சொந்தஊர்லதா இருக்கீங்ளா
ஆமாங்க நா வந்து சொந்த ஊர்லதாங் இருக் கே ஆனா ஒரு வாட்டி பாத்தீங்கன்னா சிட்டி பக்கம் போன அப்ப வந்து ஒரு கடையில வந்து பாத்தீங்கன்னா பெரிய அடுக்குமாடி கட அது வந் ஒரு ஒரு ஃப்ளோர்ல ஒரு ஒரு விஷயங்கள் இருக்கு நம்ம லிஃப் டு வழியா கூடம் போயிக்கலா எக் எலிவேட்டர் அதுவும் வழியவும் போய்க்கலா ம் கீழ பாத்தீங்களா ப்ளாஸ்டிக் ஐட்டம் ம அதுக்கு மேல பாத்தீங்கன்னா துணி கட அதுக்கு மேல பாத்தீங்கன்னா டாய்ஸ்க எல்லா‌ இருந்துச்சி அதுக்கு மேல பாத்தீங்ன்னா ஃபார்னிச்சரு அதுக்கும் மேல டாப் ஃப்ளோர்ல வந்து பாத்தீங்ன்னா அ இந்த மாரி வந்து சாப்பாடு எல்லாமே ரொம்ப கம்மி ரேட்டுக்கே இருந்துச்சி இப்ப நம்ம ஒரு கடைக்கின் போம்மோது எல்லாமே நம்மளுக்கு சுத்தி பாக்கணும்னு தோணு அ அந்த அது எது சக்த்தியு நம்மகிட்ட இருக்கணு டக்குன்னு பசியு வந்துரு ஓகேங்களா அப்ப வந்து இவங்க அவங்க கடையிலயே மேல வைக்கிறாங்க செரி அங்க வைக்கிறாங்க நெறைய ரேட்டு அதிகமா இருக்கு என்னமோ நெனைச்சா ரேட்டுமே வந்து பாத்தீங்கன்னா நம்ம சாப்ட்ற அளவுக்கு தா இருக்கு சுவையு அவ்ளோ இருக்கு என்னன்னா அந்த க்ரௌடு மட்டு கண்ட்ரோல் பண்ண முட்ல இப்ப அந்த கடைக்கு வரவங்கள தாண்டி பரவால்ல இங்க கம்மி ரேட்லய நெ நல்லா வந்து குவாலிட்டியா டேஸ்ட்டா குடுக்குறாங்க செல்லிட்டு சாப்பிடுறதுக்குனே அந்த கடைக்கு மேல வந்துடுறாங்க ஆனா அந்த ரஷ் மட்டு நம்ம வீக் வீக்கெண்ட்ல வந்து கண்ட்ரோல் பண்ண முடில மத்தபடி வந்து பாத்தீங்கன்னா நம்மோ எந்த விதத்துல நம்ம குற சொல்ல முடியாது சாப்ட்டு நம்ம கீழே போயி் நம்ம எவ்ளோ நேரோ வேணுமோ என்ன பாக்க வந்தோமோ அவ்ளோ பாக்கலா ஒரு வாட்டி கட்டிலோ ஃபீர் பீரோலா பாக்க போனோ நாங்க பாட்டுன்னு பசி வந்துடுச்சு சாப்ட்டு பொறுமையா பாத்துட்டு நிந்தோ இதுவே நம்ம வேற எதனா கடைக்கு போறோம் சுத்தி பாத்துட்டே இருக்கோ கெழந்தையை வெச்சுட்டு பசி வந்துச்சுன்னா நம்ம வெளியே ஓடணு வேற எதுனா கடைக்கு போய் சாப்ட்ற மாரி ஓடணு ஆனா இங்க வந்து அப் அப்டி இல்ல அந்த மாரி எல்லா கடைங்களும் கொண்டு வந்தா நல்லா இருக்கு கொண்டு வரறதா கொஞ்சோ வந்து வெல வந்து கம்மியா குடுத்தாங்கன்னா அதுவு நல்லா இருக்கு
ஆமாங்க முக்கியமா வந்து என்னன்னா நம்ம அங்க போய் சுத்தி பாக்கறதே ஒரு மகிழ்ச்சியான ஒரு விஷயந்தானே
ஆமாங்க ஏ ஏதோ வீட்லயே இருக்கிறதுக்கு அடஞ்சுமாரி நம்ம ஏதோ ஒரு கடைக்கு போம் போது வாங்குறோமோ வாங்கலியோ அதுங்க அங்க போய் நம்ம பாத்துட்டு வரும் போது நல்லா இருக்கு நம்மளுக்க ஏத்த பட்ஜெட்ல ஏதோ ஒரு பொருள் ரெண்டு பொருள் இருக்கு அத நம்ம வேணா வாங்கிக்கலா எ அதுவு நம்ளுக்கு தேவப்பட்டா வாங்கிக்கலா பொருட்கள நெறைய சேர்க்க கூடாது ஏன்ன சேத்தா அந்த ஒரு பொருட்களுக்கு நம்ம தா வந்து பாதுகாக்கணு அந்த அளவுக்கு நம்ம வே பொருட்கள சேதா வேண்ட லையு நம்ளுக்கு அதிகமாகு அது எனக்கு எப்பிமே தோணு அதுக்காக நம்ம கம்மியா தா வாங்கணு ஆனா நம்மளுக்கு தேவப்பட்றது கண்டிப்பா நம்ம வாங்கிதா ஆகணு இன்னொரு ஒரு சில இடங்கள்லாம் ரேட் அதிகமா இருக்கு அந்த மாரி பொருட்கள் அங்க கெடைக்கும் போது நம்ம வாங்கி ஸ்டோர் பண்ணி வெச்சுக்லா அது ஃபியூச்சர்ல கண்டிப்பா நம்மளுக்கு யூஸ் ஆகு
ஆமாங்க ஏ பைய தாங்க அங்க கூட்டு போனா ரொம்பவே சந்தோஷப்படுவா செரிங்க நம்ம பேசிட்டு இருந்தது ரொம்ப நேரம் ஆயிடுச்சு நம்ம இன்னொரு அழை ப்ல மீண்டும் சந்திக்கலாமங்க உங்களோட பேசுறது ரொம்ப நன்றிங்க
நெறைய தகவல்கள் நீங்களு பரிமார்னிங்க அ நெறைய நல்ல விஷயங்கள்லா சொன்னீங்க அந்த கடை பத்திலா நெறைய விஷயங்கள் சொன்னீங்க பரவாயில்ல உங்களுக்கு நெறைய தெரிஞ்சிருக்கு அ மேற்கொண்டு அடுத்த பதிவுல வந்து சந்திக்கலாங்க நன்றி வணக்கம்
நன்றிங்க